அ
வணக்கம் தோழி எப்டி இர்க்கீங்க
நான் நல்லாருக்கே நீங்க எப்டி இர்க்கிங்க
நானு நல்லாருக்க தோழி நீங்க நல்லாருக்
டே ஆ நல்லாதா நா நல்லாருக்கே தோழா சாப்ட்டீங்ளா
ஆ சாப்ட்டாச்சு தோழி நீங்க இப்பதா சாப்ட்டு முடிச்ச
ம் நானு இப்ப தா தோழா சாப்ட்டு முடிச்ச
சூப்பர் சூப்பர் தோழி உங்களுக்கு வேற எது வெளாட்டுல இன்ட்ரெஸ்ட் எதுவு கிடையாதா
எனக்கு வந்து நா வந்து கொஞ்ச கேரப் ப்ளயர் சொல்லலா எப்புடிப்பட்டா விளாட்டுனாலு நா கேரம் கேரம் விளையாடுவோள்ல ஆ நா அதுல கொஞ்ச பிள்ளையர்னு சொல்லலா யாரு விள்ளாயாட வந்தாலு நா அவுங்ளுக் யார் வந்தா நம் ஃபஸ்ட்டு இதார்வ வின்னாயிற்ற அவளுக் கொய்ன்
ஓகே ஏகே ஓகே ஓகே தோழி இந்த கேரம் எப்டி தோழி விளையாட்ரீங்க அத பத்து ஏனா கண்டிப்பா சொல்றீங்ளா எப்படி வெளாடுங்கின்ட்டு
அது வந்து நம்ளோட குறி வந்து கரட்டா இருக்கணு அந்தக் கா இப்பா அந்த இது இருக்குல்ல டைஸ் இருக்குல்ல அது வந்து நம் அடிக்கிற விதன் கரக்ட்டா இருக்கணு
சரி சரிங் தோழி
அப்புறோ டென்னி
மத்தப்படின் டென்னிஸ் நா ஓகே ஓகே தோழி எனக் டென்னிஸ் வெளாட தெரியாது
போ உம்
கத்துக்குற தோழி இருக்குங்க கத்து குடுத்துரு த தோழி இருக்றப் எனக் என்ன பயோ தோழி நீ கத்து குடுத்ருவீங்க அப்பறென்ன
ம் ஆ கத்துத்தர்லா தாராளமாக
கண்டிப்பா கண்டிப்பா தோழி அடுத்து வேற என்னெல்லா வெளாடுவீங்க
அப்ற வந்து பலாங்குலி அப்றோ வந்தே சும்மா வந்து எல்லா உக்காந்து லேட்றதனே அதுலே விளாட்
ஓகே ஓக் சரி சரி தோழி இப்ப காலேஜுல எப்பே எப்டின்ச்சு தோழி
என்னோட காலேஜ் லைஃப் நா படிக்கிறது மகளிர் கல்லூரி அங்க வந்து என் நடக்கும் பொண்ணுங்கதா பசங்க மாதிரி நடப்பாங்க
இத நீங்க சொல்லிதா எனக் தெரித் தோழி கேள்வி பட்டுருக்கே ஆனா நீக்கோஸ் ஆ
நாங்ளே அப்புதாஸ்
வவா ஆ
ஒனெம்
செகண்ட் இயர்லுந்து காலேஜு உங்க கண்ட்ரோல தந்துச்சா
அதெல்லா இன்னு வ அதெல்லா வர்ல எப்டி சொல்ல ஸ்டாடிங்ல நாங்க போகும்போது எந்த நல்ல பொண்ணுங்க மாதி ஒண்ணு தெரியாத பசங்க மாரி அப்டி உக்காந்துட்ருந்தோ அப்றோ போஹ போக போக போகே அப்றோ நாங்க வந்து எங்க செட்டே ஆரம்பிச்சு விட்டோ ஒரு குழுவா சேந்துட்டோ
ஆறு மணிக்கி மேல அவ சுயரூபோ தெரியாங்கிதிரீரியுன்ற மாரு தா
அப்டிதா தோலா குறிப்பிட்ட நே இப்டி சொல்ல ஒர் ஆறு பேரா சேந்து குழு ஆரம்ச்சி எப் நாங்க தந்நக் க்ளய் வகுப்புலே கொஞ்சு கெத்தா இருக்கும்டி ஜாலியா இருக்கு
ஓ ரைட் ரைட் தோழி அந்த ஆறு பேரு எப்டி ஒவ்வொருத்தரு
அதாவது ஒரு நாங் ஒரு மூணுப் தர் வந்து ஒரு ஸ்கூல்லந்து ஒரு பள்ளிக்கூடத்து வந்து வந்நோ இன்னொரு மூணு பேர் வந்து வேறப் கள்ளிகலுந்து வந்தாங்க அப்டி நாங்க ஆறு பேர பேசி எடுத்து அப்டி ஒரு இதாகிட்டோ
ஓ சரிங்க சரிங்க
அதுலே இந்த க்ளாஸ்ல வந்து அப்பல்லா கடையாது ஆற்ப் எப்டி சொல்ல க்ளாஸ்ல வந்து அ அறுவத்தி மூணு பேர் ருந்தாலு நாங்க ஆறு பேர் மட்டு வேங்கு தனியா தெரிவோ
தனியா
தனியா தெரிவோ யார் என்ன பண்ணால் நெங் ஆறு பேர் தா எழு ஆ என் ஆ யாரு தான் என்ன பண்ணாலுஸ் செரி ஃபஸ்ட் எங் ஆறு பேரே எழ்ப் விட்டுட்டே இங்க வாங்கமா அப்டின்னு சொல்லி எல்லா படிப்பாங்க அப்பறன்தா மத்த எல்லாத்தையு பாப்பாங்க
மூஞ்சி சார் மூஞ்சி ஒரு சிலர பா்த்தா தா கோத்துன்னு வுடன்ணுன்ற மாரி தா
அதுஸா ஃபர்ஸ்ட் டா அந்த காலேஜ் போன அந்த நாங்க போன டைம் இல்ல வந்து கொஞ்ச சேட்ட பண்ணட்டோ
ஐயோ என்ன செட்டப் பண்ணீங்க
மேம் வந்து என்ன அந்த அளவுற வரக்கும் நாங்க என்ன பண்ணனா கிளாஸ்ல வந்து அதாவது எங்களுக்குன்னு ஒரு லீடர் இருப்பாங்க ரெப் இருப்பாங்க அவங்க வந்து அவங்களா சூஸ் பண்ணிதா இவங்களுக்கு இஷ்டத்துக்கு வரலாம்னு சொல்லி ஒரு மூணு பொண்ணுங்க போனாங்க அந்த பொண்ணுங்கல ஒரு பொண்ணு வந்து மெயின் ரெப்பா இருந்துச்சு அத பொண்ணு வந்து ஒண்ணு சொல்லும் போது நாங்க என்ன பண்ணுவோம்னா அந்த பொண்ண வந்து கொஞ்ச கலாய்சச்சுட்டோ
செரி செரி
அந்த பொண்ணுக்கு ஒரு வேர்ட் சொல்ல தெரில நாங்க வந்து அத திருத்தி கொடுத்து அந்த பொண்ணு வந்து அ
ஆ
திருத்தி கொடுத்த வந்து அந்த பொண்ணு வந்து தப்பா எடுத்துக்கிட்டு அந்த பொண்ண கலாய்க்கி றோன்னு எடுத்து மேம்கிட்ட சொல்லிட்டு
அச்ச அச்சோ ஆ
அதுல இருந்து எங்க மேல ஒரு வெறுப்ப வந்துடுச்சு மேம்க்கலா அப்பற வந்து ஒரு ஒரு விஷய நடக்கும் அப்பற வந்து எல்லாரும் இருப்பாங்க நாங்க மட்டும் என்ன பண்ணோம்னா அதாவது ஆல்ஃபட்டிக்ா லெட்டர்ஸ் தா வைப்பாங்க பட் நாங்க என்ன பண்ணுவம் ஆல்ஃபட்டிக்ா லெட்டர்ஸ் இருக்க மாட்டும் லாஸ்ட்ஞ்சு தா வேணும்ன்னு பார்த்து ன சொல்லி லாஸ்ஞ்ச் போயிருவோ நாங்க ஆறு போயிடுவோ
அட்டாடே இத நானே கேக்குள்ளான்னு இருந்த நீங்களே சொல்லிட்டீங்க நீங்க நம்ம லாஸ்ட்ட் பெஞ்சாங்க நீங்க
அதாவது ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல இருக்க மாட்டோ அப்டியே லாஸ்ட் பெஞ் ஏறி ஜம்முனு அப்டி உக்காந்துட்டு விளயாட்டு இருப்போ மேம் வந்து கூப்ட்டு ஒருரளையு எழுப்பிட்டு அவங்க பிளேஸ்ல உக்கார. வைப்பாங்க
அ நான லாஸ்ட் பெஞ்சு லாஸ்டூ பெஞ்ச்ல லாஸ்ட் கார்னர் உக்காந்து இருப்ப இந்த நீ நீங்க கேள்விப்பட்டுருப்பீங்க பசங்க கடசில உக்காந்துட்டு நெறைய சேட்ட பண்ணுங்கன்ன அத நா தா பண்ணுவோம் உதாரணத்துக்கு காலையில ஃபர்ஸ்ட் பீரிடே போகுதுன்னா நா டிஃபன் கொண்டு போயிடுவ எய டிஃபன் அப்பற எடுத்து எல்லா அப்பற பாத்துகலா மச்சி அப்டின்னு வச்சிருவ மத்தியத்துக்கு சாப்பாடு வேனுண்டு வச்சிருவ
ம்
எனக்கு முன்னாடி பெஞ்சுல ஒருத்த உக்காந்துருப்பா அவ பாட நடத்த நடத்த அப்டியே சார் பாத்துட்டு இருப்பாரு எங்க கடைச்சில இருக்க அவருக்கு தெரியு எதுனோ பண்ணிட்டே இருப்ப நாங்க கண்டுகாம வுட்டுருவாரு அப்டியே சைசா டிஃபன் எடுத்துடுவோ கிளாஸ் ஹவர்ல அவனால திரும்பி பேசவும் முடியாது சார் பாத்து எதனா சொல்லிடுவாருன்ட்டு நாங்க அப்டியே உட்காந்துட்டே டிஃபன் எடுத்தோம்னா ஏனா தோச தக்காளி சாப்பாடு கேரட் சாப்பாடு வீட் சாப்பாடு இட்லி பரோட்டா இந்த மாதிரி வச்சிருப்பானுங்க
ம்
எடுத்து ஒரு வாயில போடு அப்டியே உக்காத்துட்டு ஜன்னல கின்னல பாத்திட்டு ஒருத்த கீழே குனியுவா ஒருத்த வாத்தியாற பாப்பா சும்மா சாப்டுவோ முழுங்கிட்டு அப்டியே பாத்துட்டு இருப்போ அப்டியே டிஃபன் எல்லாம் ஒரு ஒரு பீரிடு முடியுறதுக்குள்ள குறைஞ்சது ஒரு மூனு ஒரு டிஃபன்னாது காலி ஆயிரு ஆனா எங்க டிஃபன்னா தனியா நாங்க இங்க வச்சிருவோ
ஓ நாங்களாம் என்ன பண்ணுவோம்னா அப்பெல்லாம் சாப்ட மாட்டோ பசிச்சின்னா அந்த எடையில பசிசுனா வந்து லாஸ்ட் பெஞ்ச் போய் உட்காந்துட்டு ஆறு பேர் சாப் சாப்டுக்கிட்டு நல்ல வாயெல்லாம் துடைச்சிகிட்டு நல்லா பொண்ணு மேம் இருப்பாங்க நாங்க பண்ண சாப்டுறோம்னு தெரியு நாங்க சொன்னா கேக்க மாட்டாங்கன் சொல்லி எங்கள கண்டுக்க மாட்டாங்க விட்ருவாங்க இதுவே ஃபஸ் பெஞ்ச் அவ்ங்க அங்க ப்ளேஸ்ல ஒக்காந்துட்டோன்னா யாருமே க்ளாஸ் கவனிக்க மாட்டோ நல்லா இருந்து தூங்குவோ மேம் வந்து என்ன யார் சொல்லுங்க நாங்க தூங்குறோ அப் சொல்லி தூங்கிப்போ
அது இல்ல தோழி எப்டின்னா என்னோட டிஃபன் இருக்கு தெரிய்மா ஆ என்னோட டிஃப மத்தவ டிஃபன்லா எடுத்துடுவ ஏ டி ஃபன கடசி பெஞ்சி கடசி கார்னர்ல செவுற் இருக்கு அது கால கீழ போட்டு பெஞ்சுக்கடியில வச்சிருவ பெஞ்சிக் மேல தேர்றப் டிஃபன் கெடைக்காது கால வச்சு மறச்சிருவோ டிஃபன் இல்லடா கொண்டு வர்லடான்ருவோ அதுக்கப்பறொ மதிய டிஃபன் எடுத்து சாப்பு எப்புர்றா வச்சிர்ந்த பக்கத்து க்ளாஸ்ல குடுத்ததுடா அப்டின்ட்ட அப்பறொ போய்ட்டு பக்கத்து க்ளாஸ்லயு ஒருத்த குடுத்ருந்தா டிஃபன ஜூனியர் பையன்ட்ட போய்ட்டு சொல்லி பேசி வாங்கிட்டு வந்துட்டு அது நல்லா இருன்ச்சி என்ன அவனுக்கே தெரியாது ஜூனியர் பையனுக்கே தெரியாது எனக்கு தா அவ டிஃபன் அடையாளொ தெரியுமே இது‌ இவ டிஃபனு போறனா ஜூனியர் க்ளாஸுக் போறனா எட்த்து சாப்ட்டு நீட்டா வந்துட்டே இருக்க வேண்டிதா
நாங்களா அப்டி இல்ல நாங்க அந்த அளவ்லா பண்ண மாட்டோ அப்பறொ வந்து காலே ஜுல வந்து நறைய மரங்கள்லா இருக்கு பழங்கல்ல உள்ள பழங்கள் என்ன பண்ணுவோன்னா எங்களுக்கு வந்து ஹ ஹைட்டு பத்தாது அதாவது நாங்க வந்து கட்டைய க கொஞ்ச நார்மலா ஒரு ஒரு இதுல இருப்போ என்ன பண்ணுவோன்னா ரெண்டு பொண்ணுங்க குனிவாங்க அ நாங்க ரெண்டு பொண்ணுங்க சைட்ல நிப்போ ஒரு ரெண்டு ஒரு பொண்ண என்ன பண்ணும் மேல ஏறிரு முதுகுக்கு மேலே மேலேர்ந்து பழங்கள பறிச்சி சாப்டுவோ அப்பவும் மேமெல்லா அது வந்து ஸ்டார் ஃப்ரூட் சொல்லுவாங்க தெரியுமா அது வந்து அப்டி ஸ்டார் ஷேப்ல இருக்கு
ஸ்டார் ஷேப்பு அத்தெரிலயேங்க
அது வர இங்க கெடைக்கிற பழொ அது ஸ்டார் ஃப்ரூட் சொல்லுவாங்க நீங்க வேணா அத பே பாருங்க எடுத்து உங்களுக்கு தெரியு பாக்கலா நா ஒர்ந ஒன் டே உங்களுக்கு அது அப்றொ வந்து புள் புளிச்செங்கா சொல்லுவாங்கல்ல புளிச்செங்கன் சொல்லுவாங்க அது அப்றொ வந்து கொய்யாக்கா மாங்கா இதுலா வந்து பற்ச்சி சாப்ட்றது
ஆ அ இதெல்லா உங்க காலேஜ்ல இருக்கு ஏ காலேஜ்ல வெறு மரத்த தவர வேற எதுவு இல்ல
அஹ
அதுதா ஒரு சங்கட்டொ
அதுவு இப்ப வந்து அங்க வந்து சக்க காய்ச்சிருக்குது நாங்க வந்து பறிக்லான் பாத்தோ அதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து லீவு விட்டாங்க
அடடா சேரி சேரி இப்ப ஹாலிடே லீவுல ஜாலியா இருக்கீங்க வளரட்டூன் விட்டுட்டீங்க மரோ வளர்டூனு
ஹாமா
ஐயோ ஐயோ ம் எங்க காலேஜ் நல்லா லைஃபு தோழி ஒரு மாரி ஜாலியா சூப்பரா ச்சு அதெல்லா மறக்க முடியாது உங்களுக்காச்சு இந்த மரங்கள்லா இருந்ச்சு நாங்க என்ன அந்த க்ளாஸ்லயே இருக்க மாட்டோ அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டே இருப்போ க்ளாஸ் அவருக்கு தெரியு சொல்லிருவோ அவர்ட்ட சொல்லிருவோ டேய் போறதா போறீங்க மாட்டாம போய்ட்டு வாங்கடா அப்டின்றுவாரு வாட்ச்மேனுக் போறமா சிம்ப்புளா ஒன்னே ஒன்னுதா அது எப்டி சொல்றது வாச்மேன்க்கு ஒரு பீடி வாங்கி குடுத்துட்டா உட்ருவாரு போயிட்டு வந்துட்டு வாட்ச்மேன் குடுத்து நா அவ்வளோதா அதலா ரைட்டு தல எதாது செய் ஃபீஸ் இவ்ளோ கேட்டாரு குடுத்துட்டு போயிட்டு வந்துரோ மத்தபடி கேமரா அது சும்மா டம்மிதா அது கடக்குது ஃப்ரென்ஸ் வொளா ஒரு ஆளா அப்டின்றுவாரு ஒரு வாங்கி குடுத்ததுக்கப்றோ ஃப்ரென்ஸ்வொலயே போட்டு திட்ட ஆரம்பிச்சிருவாரு போறனா வாட்ச்மன்ட்ட ஆ
காலேஜ் லைஃப் அவ்வளதா போக போக முடிஞ்சிடு
உங்களுக்கு இன்னு கொஞ்ச வருஷ இருக்கு என்ஜாய பண்ணுங்க காலேஜு லைஃப் நல்ல என்ஜாய் பண்ணுங்க போயிச்சுன்னா திரும்ப வராது ஆனா சண்ட மட்டு போட்டுக்காதீங்க யாரு கூடயு சண்ட போட்டுக்காதீங்க கோச்சுக்காதீங்க முடிஞ்சளவு கத்தி அன்பா இருந்து காலேஜ் லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணுங்க இது பண்ணாலு சேந்து பண்ணுங்க சேந்தே மாட்டுங்க கடைசி நேரத்துல எல்லாரு சேந்து படிங்க ஒருத்தர் விட்டு ஒருத்தர் படிச்சிறாதீங்க
ம்
இத ஏ சொல்றோட ஏன்ட்டா கடைசி செமஸ்டர்ல மச்சா படிக்கல டா சத்தியமா படிக்கல டானுவானுங்க பாஸ் ஆயிட்டானுங்க நா படிக்கவே இல்ல நா எப்டி பாஸ் ஆவே அவனுஙாக பாஸ் ஆகிட்டானுங்க அப்புற சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதி பாஸ் பன்ன அத பாஸ் பண்ணிட்டு் பாஸ் பண்ணிட்டு ஒக்காத்து இருக்கேங்க நடக்கிறது நடக்கட்டு காலேஜ் லைஃப் மட்டு ப்பவுமே ஜாலியா என்ஜாயா இருக்கு அத மட்டு விட்டுறக் கூடாது என்னைக்குமே
காங்ளா ஓகே இப்பதா நம்மளுக்கு குடுக்கப்பட்ட ட்ட நேரம் முடிவடைந்தது நன்றி வணக்கம்
ஆ சரிங்க தோழ நன்றி வண